ஆ கேக்குதா ஆ எனக் கேக்குது உங்ளுக்கு கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ஆ இப்பதாங்க சாப்டே நீங்க
ம் நானு சாப்டே
சேரிங்க என்னப் பண்றிங்க நா படத்துட்டு இர்கே அப்டியாங்க செரிங்க ம்
நீங்க என்ன சாப்டீங்க
நா சிக்கன் ரைஸ் சாப்ட்டேங்க நீங்க
நா ரசோ சாப்பாடு
ஆ ரசமு
சாப்பாடு
தொட்டுக்க
எதுமே சாப்லங்க
எதுக்குங்க
என்னால முடிலன்னு சொல்லி சாப்ல
அப்டியா செரி செரி
ம்
செர்ரி உங்களுக்கு பாஸ்ட் ஃபுட்ன்னு சொல்லுவாங்கல அதுல உங்களுக்கு என்னா ரொம்ப புடிக்கு
ஃபாஸ்ட்டு ஃபுட்டா
ஆ ஃபாஸ்ட் ஃபுட் த ச்சைனீஸ் ஃபுட்டு இல்லனா பானிபூரி ச்சாட் ஐட்டம்ஸ்சு அதுல உங்களுக்கு என்ன ரொம்ப புடிக்கு
ரொம்ப புடிக்கு பானிபுரி
அது உங்களுக் செய்ய தெரியு
ம் ஈஸி தான பேக்தா கடக்கிதுல வெளில ஆனா ஆ பேக் வாங்கி நா செய்வேனா அதுல ஒரு பூரி பேக் கிட் குடுப்பாங்கல்ல அது என் பூரி எனக்கு புடிக்கவே புடிக்காது ரஃபாருக் மோ ஒரு மாரியா இருக்கு எனுக்குப் புடிக்காது அது வெறு சாப்பலா ஆனா பானிப் பூரிலப் போட்டு சாப்ட என்னக் புடிக்காது அதனால நாங்க என்னாப் பண்ணோ
ம்
பூரி மட்டு வெளியே வாங்கிப்போ ஓல்ஸ் தென்ட்டுருக்குல அங்கப் போய் வாங்கிட்டு ஆ
நீங்க அதுக்கு பதிலா நீங்க என்னாத் தெரியுமா பண்லா இப்போ நார்மலா வீட்ல பூரி செய்வாங்கள பூரி
ஆஹாங்க நாங்க ட்ரை பண்ணி பாத்தோ அது வேற மாரியே இருக்கு
இல்ல அதுல நீங்க கஷ்கஷ்னு ஒன்னு சொல்லுவாங்க அதுப் போட்டிங்களா கஷ்கஷ்
எம இப்பத் தெரியாத அதெல்லா நாங்க வீட்ல வாங்க மாட்டோ அதெல்லா வெளியப் போய் அது பேக்ஸ்
ஹ
ம் வீட்ல வந்து எங்கம்மா என்னாத் தெருமாப் பண்ணுவாங்க அ வெங்காயமெல்லா நறுக்கி வச்சிருப்பாங்க அப்றமா வந்து என்னப் பண்வாங்கப் புதினா வாங்கிட்டு வர சொல்லுவாங்கப் புதினா கொஞ்ச கொத்தமேதி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அப்றமா என்னாப் பண்ணு
ம்
ஆ சாட் மசாலான் சொல்லிருக்கோ பானிபுரி சாட் மசாலான் சொல்லி அது வாய்ங் பானிபூரி சாட் மசாலான் சொல்லிருக்குமா அதுவா மூன் மாக்ல மட்டுந்தா கடைக்கு அது
அது என்னங்க மூன் மார்க்னா அப்டினா என்னாதுங்க
மூன் மார்க்னா எல்லாமே இருக்குன் சொல்லி ஒரு ஃபேன் ஸ்டோர் மாரிங்க எல்லாமே கெடைக்கு அந்த மாரி
ஓ அப்பிடியாங்க செரிங்க எனக்குத் தெரியாதுங்க நா வில்லேஜ்ல இருக்கேங்க அதனாலதா கேட்டே
சேரிங்க செரிங்க என்னாப் பண்ணுவோ அந்தப் பூரி வாங்கிட்டு வந்துருவோங்க அது தனியா எடுத்து வச்சுட்டு எங்கம்மாப் புதினா கொ புதினா கொஞ்சோ கொத்தமிலி கொஞ்சோ இது இஞ்சி கொஞ்சப் போடுவாங்க பச்ச மெளகா ரெண்டுப் போடுவாங்க அப்றமா கொஞ்சோப் போடுவாங்க இலியித் தண்ணி இருந்தா கொஞ்சமாப் போடுவாங்க போட்டு அரச்சிட்டு அந்த சாரு கொஞ்சோ எடுத்து வச்சுட்டு அப்றமா வந்து கொஞ்சோ சாட் மசாலா மிக்ஸ் பண்ணுவாங்க அதுல அப்பறமா பானிப்புரி மசாலான் சொல்லி ஒருவாரோ அதுக் கொஞ்சோ மிக்ஸ் பண்ணுவாங்க அப்றமா வந்து என்னப் பண்ணுவாங்க உருளக்கெழங்குல உருளக்கெழங்கு வேக்
இங்க பிளாக் சால்ட்டே போல்லியா நீங்க
பிளாக் சால்ட்டா ஆஹா அது போட மாட்டோ
அதுதாங்க இம்பார்ட்டன்ட் பானிபூரிக்கு
அதுப் போட மாட்டோ கேளுங்க அப்றமா வந்து அப்றமா வந்து உருளக்கெழங்க வேக வச்சிட்டு அப்றமா ஆனியன் அத்தாம் வெங்காய இல்ல புளி வெங்காயம் இல்லத் சின்ன சின்னதா நொறுக்கி வெஜிடேபிளே மிக்ஸ் பண்ணிட்டு ஆ கொஞ்சோ சாட் மசாலா கொஞ்சோ உப்பு மெளகா அப்றமா அதெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுத் தனியாக இருக் வெச்சுப்போ அப்புறமா வந்து ஆ பானி பூரி இது ப எங்க அக்கா வந்து ஒரு பண்ணாங்க பானிப்பூரி எடுத்துட்டு வந்தாங்களா வெளியில இருந்து பாக்கெட்டு ஏ அக்கால ஆ புலி அதா
ம்
ஆ ஒரு வந்து கார தண்ணி ஒரு வந்து புலி தண்ணி அந் த மாரி இருக்குல்ல அ து ஆமா அதுல ஒண்ணு ஒண்ணு பண்ணா ஏ அக்கா என்ன தெரியுமா பண்ணா மாரி யா கொஞ்சோ கையில வர மாரி புளி எடுத்து வெச்சுக்கிட்டாங்க அது கழுவிட்டா கழுவிட்டு என்ன பண்ணா அந்த கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்டு ஒரு டம்ளர் இருக்கு தண்ணி அது எடுத்துட்டு போட் டு அந்த புளி போட்டு பெசஞ்சுட்டே இருந்தா அது நாலா திக் ஆயிடுச்சு அவ பெசய பெசய நல்லா திக் ஆயிடுச்சா அதுல இருந்தே உ ப்பு மெளகா கொஞ்சோ போட்டா போட்டு இன்னு எதோ சாறு மிக்ஸ் பண்ணா அவ என்ன டமேட்டோவோ என்ன தெரில எனக்கு நா பாக்குல நா வேற வேலையில இருந்தேல்ல பாக்குல ஒரு பேன்லேனா தண் அ இது கொஞ்சமா எண்ணெ கொஞ்சோ எண்ணெ போட்டு அது புள்ளித்தண்ணிலா போட்டு வதக்கிட்டே இருந்தா நா என்ன பண்றா தெரிலன்னு சொல்லி விட்டே சரியனா சரியா அப்புறமால ஆ சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சோ போட்டா அப்டியே பண்ணிட்டே இருந்தாங்க திரும்பவு எதோ ஆட் பண்ணா பண்ண பண்ணல்ல அது திக்கா திக்காயிடுச்சு அந்த புளி தண்ணியே திக்காயிடுச்சா அப்புறமால கொஞ்சமா அதுல தண்ணி விட்டு ஆட் பண்ணி எடுத்து வெச்சுக்கிட்டா அது நாலா என்ன சொன்னா யூடியூப்ல பாத்து தா செஞ்சா எப்டி இருக்குனு தெரிலயே ஃபர்ஸ்ட் டைம்ல கொஞ்சோ அப்டி அப்டிதா வந் எ எப்டியோ வருங்க ஃபர்ஸ்ட் டைமு போக போக தான பெட்டரா வருன்னு சொல்லி நா விட்டே அப்புறமா சா சாப்ட்டு பாத்தோமா செம்மயா இருந்துச்சு எங்க பெரிய பெரிய அக்கா இருக்காங்கல்ல அவங்க ஹஸ்பண்ட் ரொம்போ புடிச்சு சாப்ட்டாங்க எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொ ஒரே இதுல அவ நல்லா செஞ்சுட்டா நல்லம நல் அவ என்ன தெரிமா பண்ணா ஒரு பிஃப்டின் மினிட்ஸ் ஆகு அது செய்ய பண்ணி வெச்சு ட்டாங்க நல்லா இருந்துச்சு வீட்லயே நாங்க செ செஞ்சோ ஒரு நாளு பெரிய பானிப்பூரி கேட் இருக்குல அது எடுத்துட்டு வந்தாங்க எங்க மச்சா எடுத்துட்டு வந்தாங்களா அப்பல்ல நா தண்ணி ரெடி பண்ணா அவ அது ரெடி பண்ணா அக்காவோட ஹஸ்பண்ட்கு சொல்லுவாங்கல்ல
மாமா அது மச்சா இல்ல
ச்சா மாமாவு மச்சானு விடுங்க அப்புறமா வந்து அப்புறமா வந்துல்ல ரெண்டு தண்ணி போட்டு என்னத் தெரியுமா பண்ணாங்க
என்னாது பண்ணாங்க சொல்லுங்க
அக்காவோட ஹஸ்பண்டெல்லா என்னா தெரியுமா பண்ணுவாங்க ஃபர்ஸ்டு பூரிய எடுத்து அதுல உருளகெழங்க வச்சு கொஞ்சமா அந்த புளி ஊத்திட்டு அப்பறமா வந்து அந்த பானிபூரி மசாலா ஊத்திட்டு சாப்டாங்க நல்லா இருந்துச்சு அவுங்க மாதிரியே நாங்களு சாப்டோ நல்லா இருந்துச்சு ஆனா எனக்கு அம்மா அவ்ளோவா குடுக்கல வெளிய போயி சாப்டாத அப்டினு சொல் நல்லா இருந்துச்சு இன்னைக்குதா எங்க அம்மா சொல்றாங்க நாங்க அ நா வந்துன்னா எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்துருச்சு சொல்லிட்டு இருந்தேனா ஏதாச்சு வாங்கிக்கலாலனு சொல்லின்னைக்கி எங்கப் பால வேண்டா எல்லாருக்கு ஒடம் செரியில வேண்டானு சொல்லி சொல்லிட்டாங்க அப்றோ இல்ல எங்க அம்மா சொன்னாங்க யார் கண்ணு பட்டுச்சோ எ நாங்க எதாச்சும் செ செஞ்சு சாப்டுட்டே இருப்போமா நா எ எங் இன்ஸ்டால இல்லனா யூடியூப்ல எதாச்சு பாப்பங்க அது உடனே பண்ணனும்னு சொல்லி எங்க அம்மா கி ட்ட சொல்லுவே எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்க்கு போறப்போ சொல்லிடுவே அவங்க வந்து எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க நானு செஞ்சு வச்சிட்டு ஈவினிங் உக்காந்து சாப்புடுவோ இப்போ அதெல்லா மாறிடுச்சா உங்க அம்மாதா சொல்லிட்டு இருந்தாங்க
ம்
யாரு கண்ணுபட்டுச்சோனு தெரியல சாப்டவே முடியல அப்டினு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்
ம் செரிங்க செரிங்க செரியே நீங்க வெளிய பானிபூரில்லா சாப்டுருக்கீங்களா வெளியில இருந்து
உங்களுக்கு எந்த கடைய பானிபூரி ரொம்ப பிடிச்சுருக் இத்தன இத்தன தடவ சாப்டுருப்பீங்கள உங்களுக்கு புடிச்சது கடையதாவது இருக்குல்ல அது கொஞ்ச சக்ஜஷன் பண்ணுங்க
எது தெரிமா எனக்கு ரொம்ப புடுச்சது நா வந்து எங்க பாட்டி வீட்டுக்கு போவ அப்போ வந்து ஆ ஜாம் பசார்னு சொல்லிருக்கோ
ம்
இதுங்க இருங்க நா சொல்ற
சொல்லுங்க
அங்க ஒரு துணிக்கட ஃபேமஸு அது என்ன சொல்லுவாங்க ஜாம் பசார் இருக்குங்க போஸ்ட் ஆஃபிஸ் இருக்கு போஸ்ட் ஆஃபி தாண்டிப்போனா ஜாம் பசாரோட இது வரு ரூ ட்டு வரு ம் அங்க வந்து இல்ல ஒரு ஒரு ஷாப் மாரி இருக்கு சின்ன பசங்களோட துணி எல்லா நல்ல நல்ல இருக்கு அது பக்கத்திலே ஒரு கட பானிபூரி கட நல்லா இருக்குங்க எப்ப போனாலு டேஸ்டே மாறாது ஒரே டேஸ்டா இருக்கு செம்மையா இருக்கு ஃபர்ஸ்டு டேர்ட்டிடூ பீஸ் இருந்துச்சு இப்போ நாப்பது ரூபா ஆயிச்சு அங்க நா நல்லா இருக்கு இன்னு ஆமாங்க ஆ ஒம்போது வந்துருச்சு எட்டு பானிபுரிங்க அப்றமா ஒரு மைனஸ் பூரி அப்பறமா வந்து சட் கெண்டா புடுச்சது வந்து அ ம் எனக்கு தெரிஞ்சவங்கங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ் சாரி ஃபஸ்ட்டு செகண்ட்தா அது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அவங்க கிட்ட நா பானிபபூரி எப்பாச்சு வாங்கிட்டு வர சொன்னனா அது எனக்கு ரொம்ப பிடிக்கு அவங்க எங்கயந்து வாங்கிட்டு வராங்க தெரில ரொம்ப பிடிக்கு சட்னி எல்லா கொண்டு வருவாங்கல்லா செமையா இருக்கு அது ஃபஸ்ட் ந்து அப்றமா அது செகண்டு நானு எங்க அம்மா ருட்டு எப்ப போனா கூட அங்க ஒரு துணிக்கட இருக்கு அங்க வந்து ஒரு பானிபூரி கட இருக்குமா அங்க நா சாப்பிட ரொம்ப பிடிக்கு
தெரியு எனக்கு தெரியு க்குல அந்த கட ரோட் கார்னர்ல தானே இருக்கு அது ரோட் கார்னர்ல தானே இருக்கு அந்த கட
கார்னர்ல இல்லங்க எது துணி கடங்க துணிக்கட வில்லேஜ் சொல்லு நீங்க போனீங்க அங்க எப்படி வந்தீங்க வந்திருக்கீங்களா வில்லேஜ்ல இருந்து நீங்க
அங்க இப்பதா வந்துருக்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச கட வந்து இப் ப்ப நா இருக்க இங்க டைம் ஆயிடுச்சுங்க
ஆ செரிங்க
ஆஹ